ஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க
க்கங்க தோழி நீங்க எப்டி இருக்
ஆஹ் நா நல்லா இருக்கே வீட் வீட்ல எல்லாரு நல்லா இருக்
ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக் காங்கங்க ஒங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங் ஆ சாப்ட்டாச்சுங்க
அ வீட்ல எல்லா என் என்ன சாப் படுங்
இன்னைக்கு இட்லிங்க காலையில இட்லி அப்றோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபஸ்ட் டே பள்ளிக்கு செல்றாங்களா கொழந்தைங்க பாப்பாங்க இன்னைக்கு ஒரே ரொம்ப அவச செரங்க எதுமே ரெடி பண்ணி வைக்காம விட்டுட்டே இதுக்கு எதாவ்து ஒ ரு இது மொதலயே எல்லாமே நம்ம வந்து பிளான்
ஆமாங்க முன் இப்போ முன்னாடி வந்து இவோ ச் பாப்பாக்கு ஸ் கூலுனா முன்னாட் டி ஃபர்ஸ்ட் நாளே வந்து ட்ரஸ் அயன் பண்ணி வை க்கிறதுலயிருந்து சூ சாக்ஸ் எல்லா எடுத் ரெடி பண்ணி வெச் ங்கன்னா உங்களுக்கு க கடை போற ம்போது உங்களுக்கு அ பிரச்சன இல்லாம போகும் இல்லினா வந்து ஹரிபெரிஹா எடுது எடுது அவசர அவசரமா நம்ம களம்ப வைக்ற மாரி க்கு இதனால நமகு டென்ஷ்னாக் இருக்கு அந்த டென்ஷன்ல எந்த ஒரு ஒர்க் கு செய்ய முடியாம போயிரு
கண்டிப்பாங்க நா அந்த மாரிதா எதுவு இன்னைக்கு பண் ணாம வெச்சுட்டங்க பாத்தீங்னா நேத்தொரு ஃபக்ஷன் போயிட்டு வந்து ரொம்ப லேட் ஆயிடு ச்சு நா எதுமே பண்ணாம வந் தப் அப்டியே நாங்க தூங்கிட்டோ காலைல பாத்தீங்னா என்ன எடுத்து வெக்கணு என்ன எடுத்து வெக்க ஹா கூடாது எதுமே ஒண்ணு புரியலங்க செரி ஆனா ரொம்ப அவசர அவஸ் கூல் பஸ் வேற வந்து முன்னாடி நின்னுட்டு ஆரன் குடுக்கறாங்க கடுப்பாயிருச்சுங்க இது இது என்ன பண்ணலானா ஃபஸ்டு நம்ம மொதல் நாளே வந்து டி ஃபன்பாக்ஸ் ஏனா நம்ம ஒரு ஒன்ற மாசமா வந்து அந்த ஒன்ற மாசமா டிஃபன் பாக்ஸு அதெல்லாமே நம கழுவாம தானே வெச் ச்சிருப்போம் கழிவி ஒரு ஓரமா போட்டு வெச்சிருப் இப்போ அது குப்பைய அடிச்சிருக்கும் நம்ம முதல் நாளயே அத வந்து வேளக்கி எல்லாம் எடுத்து கமத்தி வெச்சிருக் கொணும் அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க அட்ட போட்டு வெச் ங்க ஆ பாத்திங்னா லே பிள் ஒட்டாம விட்டுட்டோம்
ஆ
லா எழுதாம வெச்சுட்டங்க அப்பற காலைல எ ந்திரிச்சு ஒரு ம அதுல வேற நெ நைட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க அவுங்களோட கிளாஸ் மேமு நாங்க அப்புற பாத்துட்டுதா செரி என்னென்ன புக் ஸ்ல்லா கொண்டு வரணு அப்படிங்கிறத சொல்லிருந்தாங்க எடுத் து நாங்கெல்லா பேரெல்லா எழுதி வெக்கறக்கு அதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சுங்க அப்புற யூனிஃபார்ம் வேற வாங்கி அப்படியே வெச்சுட்டோ புதுசு தா இருந்தாலு வாங்கி கொண்டு வந்து அம்மா வீட்ல வெச்சுட்டோ
சேர் செரிங்க
கொஞ்ச தூரங்க அத போய் எடுத்துட்டு வர்றக்கு அதுக்கு ஒரு டிலே ஆயி யோ காலைல ஒரே பிரச்சனைங்க ஃபஸ்ட் நாள் அனுப்புறதுக்குள்ள உங்குளுக் எப்பிடிங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு
என்னுடைய அனுபவம்னு சொல்லிட்டிங்னா நா இன்னு வி பு வியாழ வியாழக்கெழமதா ஸ்கூல் சேத்த போறன்னா
ஒ செரிங்க எப்படினு செரிங்க நா பட்டத நீங்க பட வேண்டா நா எப்படி என்ன பண்ணணு நா உங்களுக்கு சொல் சொல்ற நீங்க அதுபடி எடுத்து வெச்சிருங்க இப்ப பாத்திங்னா யூனிஃபார்ம் எல்லா கரெக்டா நீங்க எப்டி இருந்தாலு நம்ம வருஷ வருஷ நம்ம ஒரு புது யூனிஃபார்ம்தா தெக்க குடுக்குறோ ஏன்னா அவங்களோட அவங்க சீக்கிர வளந்துட்றாங்க அது பத்தாம போயிடுது
சேர் செரிங்க
நீங்களு புதுசாதா குடுத்திருப் ப்பீங்க நெனைக்கிறே யூனிஃபார்ம் தக்கிறக்கு ஆ அத வாங்கி கரெக்டா நம்ம முன்னாடி எடுக்ற எடத்துல வச்சிருங்க அப்புற அவங்களுக்கான டவலு அப்புற கர்ச்சீப்பு இந்த மாரி இருக்கிறதெல்லா எடுத்து ஒரு ஓரமா வெச்சிருங்க அப்புற பாத்தீங்கனா டிஃபன் பாக் சல எல்லாமே நை டே நல்லா வெளக்கி வாட்டர் கேன் வாட்டர் கேன் புதுசா இருந்தாலும் அதுக்கு சுடு தண்ணி எடுத் ஊத்தி அ நம்ம பிரஸ்ட் து வெச்சிருப்போம் இல்லங்க வாட்டர் பாட்டில் கலுகுறக்கு து அந்த ப்ரெஷ் போட்டு நல்லா கழுவி எடுத் து கமுத்தி வச்சிருங்க அப்ற பாத்தீங்னா இதுவும் அவ்ங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் குடுக்குறதுன் மொதல்லே வந் து நீங்க பிரிப்பேரா இருங்க நாளைக்கு இதுதா குடுக் கணு அப்டிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்லா அப்பதா நம்ம அடு த்து என்னென்ன பண்ணி எது எது போட்டு தரணு அப்டிங்கிறது தெரியு அப்ற ஃபஸ்ட் நாள் பாத்தீங்னா கொழந்தைகளுக்கு புடிச்சமான உணவுகளே குடுத்து விடுங்க ஏனா ஃபஸ்ட்டு நாள் போம்போது பாத்தீங்னா அவ்ங்கரோ போம்போதே ஒரு மாரிதா இருக்கு ஒன்ர மாச லீவ் விட்டு போறதுக்கே சலுப்பா இருக் குங்க ஆனா அவ்ங்களுக்கு புடிச் ச்ச உணவே குடுக்கும் போது பாத்தீங்னா அதுலயாவ்து ஒரு திருப்தி இருக்கு ஒரு சந்தோச இருக்கு
ப்ப அவ்ங்க இப்ப ஸ்கூலுக்கு போம்போது து நம்மக்கு எனக்கு இது வேணு அப்டின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்ல நம்ம செஞ்சு அரேஞ்ச் பண்ணி குடுத்து விடனுங்கிறீங்ளா
ஆஹ ஆமாங்க நைட்டே கேட்டு வெச்சுக்கங்க அவங்களுக்கு என்ன புடிக்கு உங்களுக்கு தெரியுல்ல அவுங்க என்ன குடுத்தா பு ம்ச் உம் புடிச்சு சாப்பிடுவாங்க ஃபுட் அதாவது உணவா இருக்கட்டு தின்பண்டங்ளா இருக்கட்டு ஏனா ஃபர்ஸ்ட் நாளே அவுங்களுக்கு புடிக்கு னைக்காவது இதை நம்ம போட்டு கொடுத்தோம்னா அவுங்க பாவம்ல்ல இந்த கஷ்டமா இருக்கும் முதலயே அழுதுட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு க அ வருத்தமா போவாங்க ஐயோ ஸ்கூல் போகணுமே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நாள் அவுங்களுக்கு புடிச்ச ச்சத செஞ்சு கொடு க்கலாம் அப்புறம் நம்ம வந்து மாத்திக்கலாம் ஸ்கூல்ல வந்து அட்டவணப்படி தான் குடுத்து விடணும்னு சொல்லுவாங்க எப்டி அவுங்க ஒரு அட் அட்டவனை போட்டு கொடுப்பாங்க அதாவது திங்க கிழமை என் ன கொடுக்கணும் செவ்வாய கிழமை என்ன கொடுக்குனு அந்த அஞ்சு நாள் என்னென்ன கொடு கொணும் அப்டிங்கற அட்டவனா போட்டு குடுக்க ப்பாங்க அவுங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாதான் சொல்லுவாங்க அஹ் சுண்டல் அப்புறம் வேக வச்ச அஹ் இந்த இது பயிர் வகைகள் அதாசுண்டல் அந்த மாரி குடுக்க சொல்லுவாங்க ஆனா மேக்சிமம் முட்டை அந்த மாரி எல்லாம் அவாய்ட் பண்ணிருவாங்கங்க எங்க பள்ளியில
ங்க
அந்த மாரி கொடுக் கொடுக்க சொல்ல மாட்டாங்க அப்புறவ் நட் ஸு அந்த மாரி பழ ஃப்ரூட்ஸு சலெட்டு வெஜிடபிள் சலெட்டு அந்த மாரி எல்லா எங்க ஸ்கூ உள்ள தர சொல்லுவாங்கங்க அப்புற ஜூஸ் வந்து வாரத்துல அஞ்சு நாள்னா அஞ்சு விதமான ஜூஸ் குடுத்து விட சொல்லுவாங்க திங்க கிழம ஆ கண்டிப்பாங்க ஜூஸ் கா வந்து ஒவ்வொரு வா ஒவ்வொரு வாரத்துல்ல ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஜூஸ் போட்டுருப்பாங்க ஆனா அதுபடி நம்மனால குடுத்து விட முடியாதுங்க திங்க கிழம வந்து ஆரஞ் ஜூஸ் போட்டுருப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ற செவ்வாகிழம வந்து ஒரு ஆப் பிள் ஜூஸோ இல்லன்னா அ ஆமாங்க கண்டிப்பா அப்ரோ சுண்டல் எல்லா எங் என்னைக்கு குடுக்கணுன் போட்டு குடுத்துருவாங்கங்க
சேரிங்க
வேற எதாவது ச அ வெஜிடபிள் சாலட்டு அந்த மாறி எல்லா குடுப் பாங்க அப்ரோ அதே மாறி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போடுற் அ யே என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்டிங்கறது இது அவுங்க ஒரு அட் டவணைல வெச்சிருப்பாங்க அந்தந்த ஃப்ரூட்ஸ் அந்தந்த டேஸ்ல குடு குடுக் கணுனு சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த அந்த நாள்ல நம்ம கிட்ட அந்த ஃப்ரூஸ் வந்து நம்ம கிட்ட இல்லாம இருக்கலா இல்லாத பட்சத்தில நா வேற ஃப்ரூட்டு தா போட்டு குடு பாங்க இப்ப இன்னைக்கு ஆப் பிள் போட்டு தரணு அப்டின்னா நம்மகிட்ட ஏபிள் இல்ல வாழப்பழந்தா இருக்கு அப்டின்னா வாழப்பழ குடுத்து விட்டுருவ ஆனா அதுக்கு பதிலா வேற பிஸ் கட்டோ ம்ச் கோ அந்த மாறி குடுக்க மாட்ட அந்த மாறி குடுத்தா கொழந்தைங்களயே திட்டு வாங்கங்க அப்ரோ கொழந்தைங்கள எப் அதாவது ம்ச் அதாவது தோச அந்த மாறி எல்லா கொண் டு வந்தாங்கன்னா நிக்க வெச்சகதா சாப்பிட வெப்பாங்க ஆ ஆமா ஏனா அப்பதான கொழந்தை இங்கவந்து அஹ ஏ முக்கால்வாசி கொழந்தைங்க பாத்தீங்கன்னா டிபன் ஐட்டம்தா கேக்குதுங்க சாப்பாடே சாப்பிட மாட்டேங்குதுங்க எங்க வீட்லயே அப்படிதா கேப் பாங்க அந்த மாரி இருக்கிற டைம்ல அவங்ல நிக்க வைக்க அவுங்க வந்து ம்ச் மத்த குழந்தைகளா பாக்குறனால அவங்களுக்கு ஒரு ப்ச் சையா பீல் பண்ணி அந்த வந்து அவாய்ட் பண்ணிறாங்க இப்ப ஹ
வாங்குறீங்ளா சேரிங்க
இந்த ஸ்கூல்ல அப்படிதாங்க அந்த வரைக்கு கொஞ்ஜோ பரவாயில்லைங்க ஏ பாப்பா எப்பமே அஹ் ஷு ஆம் அது வந்து இல்லங்க என்ன என்ன சொல்றதுன்னா ஆஹ்ம்
சேரிங்க ச சேரிங்க இது இப்போ டிஸ்டன்ஸ் எவ்ளோங்க ஸ்கூலுக்கு அதுக்கு
ஒரு ஆஹ் டுவெல் கிலோமீட் பேசுங்க
செவன் கிலோமீட் ட்ருகளா வல்லுங்களா சேரி சேரி இப்ப காலையில எத்தனை மணிக்கு நேரமே வந் ம் பேன் வந்துருங்களே
ஆமாங்க ஏ ஒரு எட்டு மணிக்கு வந்துருங்க
அய்யோ ஆஹ் சாயந்தர எத்தன மணிக்கு வரு விடுவாங்க
ஆஹ் ஒரு த்ரீ ஃபார்ட்டிக்கு விடுவாங்கங்க அப்பற பாத்தீங் வீட்டுக்கு வரும்போது ஒரு போஃர் ஃபிப்டீன் ஃபோர்ட்டு போர்ரு ஆஹ் ஃபிப்டீன் அந்த மாரி வந்துருங்க நாளைகால் அஹ் நாலு இருவது அந்த ஆஹ் நாலரைக்குள்ள வந்துருவாங்க
சேரிங்க இப்ப தம்பியுமே பாத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ் பிரண்ட்ஸ்ல்லா ஸூல் போட்டுரு ஹ காலையில வந்து எட்டை முக்காலக்கு வேன் வரு போ சாயந்தரம் வந்து நாளை கால்குள்ள அங்க மூனே கால் மூனே முக்கால் எடுப்பாங்க அஹ் நாளேகளுக்லா வீட்டுக்கு வந்துரும்ன்னு சொல்லியிருக்காங்க வீட்டு ஓட்ட பேக் சைட் விட வேன் வரும்னு சொல்லியிருக்காங்க இன்னு அத பத்தி எதுவு கேக்கல என்ன ஃபர்ஸ்ட் டைம் பதினொன்னாம் தேதி ஸ்கூல் ஸ்டாரிங்கலா அதனால எனக்கு அத பத்
செரிங்க ஆஹ் உம் அதாங்க நீங்க இதெல்லாம் வந்து மு முன்னையே வ து உம் அஹ்
நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க ஒரு இதே மாரி நானு ரெடி பண்ணி வச்சிக்கிறங்க கண்டிப் பாங்க இது நல்ல ஒரு மெசேஜ் பாசவ் ப்பண்ணீங்க ரொம்ப நன்றி
ஆமாங்க ஏன்னா நாங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்டங்க
செரிங்கா அப்றோ அவங்க மழ மழ வர மாரி இருக்குங்க கிளைமேட் எப்டி இருக்குங்க
இங்க மழையெல்லா எதுவும் இல்லங்க ஆனா கொஞ்ச வெயில் இல்லாம தா இருக்கு
ஆ இங்கயு அப்டிதா இருக்கு க்கு மழை இல்லா வெயில் வரமாரி இருக்கு ஆ சேரிங்க ஆ இந்த மாரி இருந்துட்ட கூட பரவாயல கொஞ்சோ காத்து அதிகமா இருக்கு ங்க கிளைமேட் மட்டும் தா மாறி இருக்கு
ஆமாங்க இனி அப்டியே கொஞ்ச காத்து பிசு பிசுன்னு அடிக்கதா செய்யு
இனிமேல் ஆடி மாசம்ங்லா
ஆமாங்க ஆ என்ன வீட்டு வாசல் நல்ல பயங்கர கரமா மண்ணு வந்து குமியுதுங்க அத வந்து சுத்தப்படுத்துறக்குள்ள நம்மளுக்கே இடுப்பே வலியாக ஆரம்பிச்சிருதுங்க
செரிங்க உங்களோட
ப்பு வலிக்கு செரிங்க இந்த இடுப்பு வலிக்கு அடுத்த பதிவுல ஏதாவது ஒன்னு கண்டுபிடிக்கலா ஓகேங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ